ஹலோ கேக்குதுங்களா ஆ கேக்குது
ம் சரி என்ன படிகிற நாலாது க்காங்க அப்பதான் சார் அந்த ப்ரெண்டு அந்த வீட்டு பேஸ்லாம்னு அவ கூப்பிட்டேன்
அத்தா அத்தா அந்த ப்ரெண்டு இதாகி நெறையா அவங்க இ இது அவங்க உங்களோட வருமானமே கோடி கணக்கில போயிட்டு இருக்கு
அதுதான் அதுதான் வீட்ல சும்மா வீட்ல சும்மா இல்லாம எல்லார்ட்டையும் கூப்பிட்டு கூப்ட்டு பேசி தி
அதுதான் அதுதான் ஒன்னுன்னா மாறி மாறி இங்க நடக்கறது அங்க கோழி முட்டுறது அங்க நடக்கிறத இங்க கோழி மூட்றது இந்த மாரி பண்ணி பண்ணி பண்ணி நறைய இதா. போயிட்டு இருக்குது. நானு விட்டுறது.
அதுதா. நீங்க உங்க வேலைக்கு போறிங்களா.
எங்க அம்மாலா வேலைக்கு லீவே போடாது என்னைக்குமே எங்க அம்மா போயிடுச்சு ஆனா எங்க அப்பா என்னைக்குமே அதுக்கு ஆப்போசிட் லீவுதா உக்காந்துருக்குது.
சேரி எங்க அவளுக்கு இங்கப் பாக்கல போலியா ஒடம்பு சரியில்லல.
யாருக்கு ஒடம்பு சரியில்ல.
உங்க அப்பாக்கு.
ஆமா ஆமா அவருக்குதா ஒரு ஒரு இதா போய் பாத்தோ. ஆனா எங்கேயோ எலா போய் எது. க்கு செரியாகல. போய் மந்துருச்சுட்டு வந்தாரு வந்.
மாந்துரிச்சுட்டு வந்தா செரியாயிடுமா.
அது வந்து நம்புறாரு. கடவுள.
உம் உ. எங்க அம்மா இன்னிக்குதா நேத்து போய் ஒரு பக்கோ கேட்டுட்டு வந்து ஒரு பக்கோ நேத்து போய் கேட்டுட்டு வந். த்து ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போயிருக்காங்க.
உங்க அம்மாவா.
உஹம். வீட்லதான இருந்தாங்க போலல்ல. அப்ப நேத்து போயிட்டு அரச். சிப்ஸ் கம்பெனிருக்குல்ல. அங்க வேணு ஆள் வேணும்னு சொல்லிருந்தாங்க. அப்புறோ சேரி. கேட்டு வரனு இப்ப போய் கேட்டு வன்ட்டு இன்னிக்கு வாங்கன்னு சொல்லிருக்காங்களாமா. அதா இன்னிக்கு ஒரு நாள் போனன்னா என்ன வேலன்லா சொல்லி. குடுப்பாங்க அப்படி திங்ககெழமைளிருந்து. வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. அதுனால இன்னிக்கு எங்க அம்மா. போயிருக்கா.
அஹஹே உங்க அம்மா போனாலு உங்க பாட்டி இருக்குந்தான வீட்ல.
ஆஹ ஆமா அதா கீழ உட்காந்துட்டுருக்காங்க நா மேல வந்துட்ட.
சேரி. சேரி உங்க அண்ணா காலேஜ் போயிட்டாங்களா.
ஆஹ கிட்ட. நானு எங்க பாட்டியு மட்டுதா இருக்கோ. உம்
சேரி சேரி வேற ஏதாச்சு பேசுனாங்களா வீட் ல ஆ சாப்ட்ட சாப்
இல்ல எது பேசுல
இன்னைக்கி எனக்கு லீவுதான எங்க அத்த வந்துடுச்சு வரும்போதே சாப் பாடு குலோப்ஜாமுன்லா கொண்டு வந்தாங்க எனக்கு வேற இன்னைக்கி ஆமா இன்னைக்கி வேற எனக்கு செகண்டு ஆ அந்த குலோப்ஜாம்னுலா சாப்ட்டு ஒரு மாரி வயிறு வலி ஆரம்ப்ச்சாச்சு வயித்துல எண்ணை வச்சுட்டு படுத்திருக்க
செரி எப்போ வந்த அன்னைக்கி கல்யாணோ சேரி
ஐயோ ஏன் கேக்கற காலையில ஆறு மணி இருக்கு போனே போயிட்டு கல்யாணோ முடி ச்சிட்டு தாலி எல்லா அவங்க கட்டிட்டு உக்காந்துகிட்டே இருக்கோ அதுக்கப்றோ பண்ணெண்டு மணி போல அ வெளக்கு ஏத்தறக்கு போனாங்க வெளக்கேத்த போயிட்டு ரெண்டு மணி மூணு மணிக்குதா வந்தாங்க வந்தொடனே சாப்ட்டாங்க சாப்டுட் ட்டு அவங்க வீட்ல இருந்து கெளம்பறக் கு நால்ரையாயிருச்சு சேரி சேரி ஒரே அழுக உம் மண்டபத்துலிருந்து அம்மா அழுதாங்க அம்மா அவங்க அம்மா அழுது இவங்க அழுதோன்னே எனக்கு தாங்கவே இல்ல அழுகாச் ச்சு என்கிட்ட வந்து கட்டி புடிச்சிட்டு போயிட்டு வரே அப்டின்னாங்க நம்மனால முடியாதுல்ல அழுதாச்சு
உம்
ட்டு அவங்க போயிட்டாங்க
அவங்க தம்பி அவங்க அப்பாலா அழுதாங்களா
அம்மா தம்பி அப்பா எல்லாரு அழுதுட்டாங்க தம்பி அழுதது பாத் தம்பி அழுவுறியா அழுவு
ஓ வந்துருந்தாங்ளா கல்யாணத்துக்கு
தா ரொம்ப கு்ளோஸ் சொந்தொ ம் ஒரே அழுக அதுக்கப்றோ என்ன ப ண்றது சேரி அப்டின் விட்டாச்சு அப்றொ அம்மா வந்து ரொம்ப அழுது ஒரு மாரி தேம்பல் வர மாரி தேம் தேம்பி தேம்பி அழுதுட்டாங்க அதுக்கப்பறோ மாத்தரலா போட்டு ரொம்ப நேர கழிச்சுதா அம்மாக்கு சரியாச்சு அப்றோ நா கெளம்புரேன் சொல்ற ப்போ என்ன பாக்க வருவியா மேம் இருந்தா தா வருவன்லா சொல்ல மாட்டில்ல அப்டீன் நம்மளை கட்டுபிடிச்சுட்டு ஒரு அழுக
ம் உன்னை கட்டி பிடிச்சுட்டு
அழுகாதீங் நா வருவே அப்டின்னே அப்புறோ வீட்டுக் போறப்போ கால் பண்ணாங்க ஆமா விட்ருக்கே நீ போயிட்டியா மழ வேற வந்துச்சு அப்டி இப்டின் அவர் பேசி ட்டு விட்டுட்டு
அவுங்க கூப்ட்டாங்களா அங்க போயிட்டு பொய்ட்டாங்ளா
அங்க போயிட்டு வந்து அன்னக்கி நைட்டு கல்யாணத்தன்னிக்கு நைட்டு பத்தரைக்கு மெசேஜு னோ அடுத்த நாள் காலைல ஏழ்ரை க்கினா அன்னக்கி நைட்டு செரியான தலவலி தூங்கிட்டே ஆமா அடுத்த நாள் காலைல ஏழ்ரைக் மெசேஜ் வந்துருக்குது
ம்
தூங்கிட்டே நானு அதுக்கப்பறோ நே த்து வந்து அம்மா கால் பண்ணாங்க அந்த நக நாந்தான வாங்கிட்டு வந்து குடுத். ஆஹ. அதெல்லா கேட்டாங்க. அந்த ஒரு. எல்லா எவ்ளோ ஆச்சுனு. அப்புறோ அவங்க கிட்ட கேக்குறக்கு நேத்து நா கால் பண்ண அவுங்களுக்கு. அப்புறோ அவுங்க. அப்ப பேசனாங்க செட் ஆயிடுச்சா அப்டில்லா கேட்ட. அப்புறோ செட்டாயிருச்சு எ வீ. இதெல்லா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஒரே வந்து பறவைகள். யாருக்கு. அப்படி இப்டினு பேசி. நார்மலானதுக்கு அப்புறோ நானு வெச்சுட்ட. அஹ ஒரு இதே இருந்து. பேசுற மாரி ஃபீல்லாச்சு.
உஹம் சேரி சேரி வருவாங்களா இங்க மறுவடியு. அவங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்கல்ல வந்து இருப்பாங்கல்ல.
ஆனா இங்க வந்து இருக்கல்லா மாட்டாங்க போல ஞாயித்துக்கெழம வருவாங்க வந்துட்டு சாப்புட்டுட்டு திரும்ப அவங்க போயிருவாங்க. அதுக்கப்பறோ மூணார் போறாங்களாமா.
ஓ மூணாறு போறாங்களா எப்போ.
அது எப்போன்னு தெரியல என்ன டேட்ல போறாங்க எப்ப போறாங்கன்னு ஆனா. குடும்பமா போறங்களா போல இவங்க. ங்க மூணு பேரு. அவங்க வீட். லயு அம்மா அப்பா எல்லாரு சேத். சேர்ந்து போறாங்களாட்டுக்.
என்ன குடும்பமா போறாங்க.
அவங்க அவங்க வந்து இவங்ககிட்ட கேட். ற்றுருக்காங்க எப்படி போலான்னு. நம்ம மட்டு போலாமா இல்ல இவங்களு. லாமானு இவங்க வந்து குடும்பமாவே போலா அப்படின்டாங்களாமா.
உம் என்ன அதிசிம்மா இருக்கு.
அத்தா. எனக்கே சாக்குதா.
ம்
நேத்து நைட் ஆனா ஒன்பதரைக்கு நெட் ஆப் நானும் சரி ஓகே அதுதான் முந்தாநேத்துல ஓகே இன்னைக்கு அப்படின்னு நெனச்சு விட்டுட்டே ஆமா ஆனா எந்திருச்சு இன்னைக்கு காலையில தூங்கிட்டே நெட் நானும் இது பண்ணிட்டு தூங்கிட்டேன் ஆ காலைல எந்திரிச்சு பாக்குறப்ப இப்ப மெசேஜ் வந்து பண்ணிருக்கறாங்க பதினோரு மணிக்கோ என்னமோ கேக்கணும் நேருல பார்த்தாதானே இதுலாம் கேக் க முடியும்
அதனால எப்போனு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேட்டோன தர சொல்லுவியா
ஆ கண்டிப்பா அதான பிளானே நீ கருப்பு கருப்பு கூப்ட்டாங்களா கருப்பு கருப்பு
கருப்பு கருப்பு ஃப்ரெண்டு நேத்து நேத்து பேசு நேத்து பேசுனேன் அவள்ட்ட நேத்து பேசினே அப்புறம் பேஸ்லா அதுக்கப்
செரி செர்ரி மைக்கல் பொண்ணு என்ன கத
நீ தான் ஏதோ கதை சொல்றேன்னு சொன்னியமா கதையில சொல்றே கல்யாண
ஆமா ஆமா அது சொல்லிட்டு இப்படி பண்ற புள்ள இது பேசவே இல்ல கட் கட் தாகி உற்றுச் நானும் விட்டுட்ட இந்த குண்டு ஃரெண்ட்தான் காலையிலையே
ம்
அவங்களுக்கு நிறைய வந்துருச்சாட் ருக்கு அதனால எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி பெரிய இடத்துல பெரியவங்க இருப்பாங்க சின்னவங்கள எல்லாம் வழி கட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே தேவல்லாத நாள
ஆனா அவ கூட பேசி பேசி எனக்கு அப்டி இன்னு ஒன்னு இருக்கு எப்டினே தெர்ல ஆனா அவட்ட நெறைய பேசுன மாரிதா இருக்கு இன்னு ஒண்ணு பேசனு அவ கூட
அப்புடியா
கூப்ட்டா இப்புடி வருது
அ நீ வந்து நி எப் புடின்னா நீ பேசுனோனா இதாகிருக்கு அதுனால இப்புடி இல்லாம இருக்கு எனக்குமே இனி ரெண்டு இருக்கு ஆனா ரெண்டு இது பண்ண முடில
உம் நீ தெரிஞ்சுர்கணுமே அவ சொன்னா இது மாரி நானும் பேசல அவ அவ அதா சொன்னா அவுங்க அம்மா ஃபோன்லருந்து கேட்டி பேசுறாளாமா அவ ஃபோன்லெந்து பேசாம நேத்தி கேட்டே இது மாரி வாடி அவுங்க கூட பேசுறே அவுங் கூட பேசவே இல்ல அப்டின் சொன்னதுக்கு இல்ல எங்க அம்மா ஃபோன்லெந்து வரே அப்டின் சொல்றா நம் தங்கச்சிதா
தங்கச்சிக்கு நெறைய வேணுமாட்டுருக்குது
அதா நா சொன்னே உன்ட்ட பேசவே இல்லடி நானு வாடி பேசலா அப்டின் சொன்னே இல்ல எங்க அம்மா ஃபோன்லெந்து வரே அப்டிங்கிறா
ஓ தங்கச்சிக்கு தங்கச் ச்சி இது வாங்கறாங்களாமா ஃபோனு அ ஃபோனு ஆ பன்னெண்டாவ்து மாசொ ஃபோன் வாங்கறாங்களாமா அதுக்கு சி த்தீட்டு வந்து பண கட்டிட் இக்குறாங்க
ஆனா இந்த மாச இந்த இந்த வருஷமா இ ப்போ வாங்களையே அவ
இப்ப வாங்கள அதுக்கு பண கட் டனுல்ல மாச மாசொ மூணாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவானு அதுக்காக தங்கச்சி வந்து
இப்பிடி ஒரு சம்பாரிச்சுட்ருக்கா
உம் பண்ண முடியாது நம்மொ விடு ஆனா ஒரு அறிவுள்ளவங்க ஃபுல்லா கட்டணுந்தான ஃபுல்லா கட் டி கடசீலதா எடுத்தாதான் லாபொ
அதா இவ கட்டிட்டு பாதிலே எடுக்குறாளாமா அன்னைக்கே சொன்னா ல்ல இத பாதிலே எடுத்துருவே ஏன்னா அவ பொற ந்தநாள் அதுக் முன்னாடியே வருதாம்மா
ஆமா அக்கா கூட மொத இது எடுக்குறாங்க அக்காக்கு வேணா நெறைய இது இருக்கு ப்ரச்சனை கள் எடுக்குறது ஓகே‌ ஆனா தங்கச்சி வந்து பாதில எடு
தங்கச்சிக்கு இப்ப ஃபோன் வாயிங்குடுக்கணு அவளுக்கு ஒரே ஆட்டமா போய்ருச்சு காலேஜு வர போறா இனி ஒரே ஆட்டோ கைல புடிக் முடியா
உம் என்ன வாங்கி தரீங்க எனக்
என்ன வாங்கி தெரியங்க அப்டின்னு அன்னைக்கு மயில்கல் பொண்ணு அசி படுத்தி விட்டான் இல்ல இல்ல அன்னைக்கு மயில் கல்ல பொண்ணு வந்துட்டு மாரி இப்டி த தங்கச்சிக்கு என்ன வாங்கி தெவங்க கேட்டதுக்கு தங்கச்சி காலேஜ் முடிச்சுட்டா அப்டின்னு சொல்லிட்டா நீ அந்த ஸ்கூல் பக்கத்துல பொண்ணு பொறந்த நாளைக் போயிருந்தோல்ல வீ ட்டுக்கு அங்யு வந்து கேட்டேருக்கா தங்கச்சிக்கு இந்து வாங் குடுப்பீங்க இத வாங்குடுப்பீங்க அப்டின்னு நா சொல்ட்டா அவதா அசிங்கப்படுத்திட்டே இருக்காத நீ ஏ சும்மா போய் கேட்டே இருக்க அவுங்க அப்பம்மாட்ட கேக் மாட்டா போல கேட்டு கேட்டு காசு வாங்கி அங்க குடுத்தர்றது அங்க அவுங்கட்ட கேட்டு காசு வாங்கி இங்க குடுத்து அவளுக்கு ஃபோன் வாங்கி குடுத்தர்றது
சே தங்கச்சி கூட எதோ உசாரா அவனுக் குடுக்குறா அக்கா பாருங்க அப்புடினு
அக்காட்ட வர்றது தெரியமாட்டேக்குது போறது தெரியமாட்டிங்குது
ஆ பாவந்தா அக்கா
ஆமா
நம்ம எதுவு இது பண்ண முடியாது அக்காவ வந்து நம்மக் கொற பேச முடியாது.
அக்கா நெறைய செய்யுறாங்க அனால அவுங்கள கொற பேச முடியாது
என்ன பண்ண போறாங்களொ எனக் தெரியில அக்காக்கு இனி ஒரு வேல கெடைக்க மாட்டிக்கிது
அத பாத்துட்டே இருக்காளுங்க நே
அதுதா இப்பிடி தூங்கி ட்டேருந்தா பன்னெண் மணி வர ஒரு மணி வரன்னு எங்க கடைக்கு போது இவ யாரு ம் இந்த ஃப்ரெண்டு போகவே இல்ல போல
ஆமா நேத்து போல ரெண் நா ரெண் நாள் போனாளாம்மா நேத்து போகலையாம்மா என்னன் தெரில வெறு ஆறு ஆறு நாள் தான ஆறு நாள் அப்டியே தொடர்ந்து போயிட்டு அந்த எக்ஸாம் மட்டு எழுதிட்டு வர வேண்டிதானெ ஆனா என க்கென்மோ அவுங்க ஏமாத்திருவாங்களோன் தோனுது தெரப்பி ஆறு நாள் மட்டு வச்சு அம்பது மார்க்குக்கு பதினஞ்சு மார்க் எடுத்தா போதுன்
கூப்புர்றே
ஆ சேரி